தோழி
ஹலோ ஆ வணக்கோங்க ஆ கேக்குது சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
நா சும்மாதா தோழி இருக்கே
ஆ சேரி தோழி ப் ம் ஓகே தோழி தோழி இப்போ எஜிகேசன் பத்தி என்ன நெனைக் க்கிறீங்க நீங்க என்ன படிக்கிறீங்க தோழி
நா பீஏ எக்னாமிக்ஸ் படிக்கிறே தோழி
ஓ சரி தோழி அந்த ப எப்பிடி நீங்க அது ஜாயின் பண்ணீங்க
எப்பிடி ஜாயின்பண்ணோ காலேஜ்ல கவுன்சிலிங் கூப்புட்டாங்க தோழி அது வந்து நா வந்து டுவெல்த்தில வந்து அந்த அதுக்கு ரிலேட்டடான குரூப் எடுத்த தோழி
ஓ சேரி தோழி இப்ப இப்ப டுவெல்தல என்ன குரூப் எடுத்தீங்க நீங்க
டு்வெல்தல காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்த தோழி
ஓ அது எடுத்ததுனால தா இது படிக்க முடியு இது முடிச் ட்டா என்ன பண்ணுவீங்க
இது முடிச்சா ஸ்டாட்டிக்ஸ் பர் இதோ கேஷியர் ஒர்க்கிளா இருக்கு தோழி
ஓ சேரி சேரி தோழி ஆ அந்த மாரி போலா நம்ம முடிச்சுட்டு ம் சேரி சேரி தோழி அதா கேக்குற இப்போ வேற படிப்புகலா இப்போ அ வேற என்ன சொல்லா க்ஸ்க்கு அந்த மாரில்லா எடுக்கறாங்களே அவங்களா எதனா பண்ணலாமா தோழி
ஆ அவங்களுக்குல்லா நெறைய ஆப் நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல
ஆ சேரி தோழி ஆனா நம்ம வந்து இப்ப மேக்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா அந்த குரூப் எடுத்திருந்தா ஏ ஒன் ஏ டூ குரூப் எடுத்தா இந்த குரூப் பே இந்த கோர்ஸ் எடுக்க முடியாதுல்ல காமர்ஸ் எடுக்க முடி தெயாது நம்ம வெறு காமர்ஸ் படிச்சாதா இது கெடைக்கு நம்மளுக்கு அ தோழி இப்ப இதுல சிஏ எல்லா படிப்பீங்களா சிஏ எல்லா படி கிலாங்கில பிஏ ஹலோ கேக்குதா தோழி
ஆஹ் அது ஒங்க சி ஏ டி
ஆ சரி சரி தோழி ஆ
நீங்க என்னா படிச்சிருக்கீங்க
நா என்னா தோழினா வெறு பி எஸ்சி மேக்ஸ் தா முடிச்சிருக்கே
உம்
ஆ செரி தோழி நா ஸ் நம்மளுக்கு புறி -னால மேக்ஸ் எடுத்து தந்த என்ன பண்றது உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குமா ஆ ஆமான் தோழி என்ன பண்றது புடிக்காதா
பிடிக்காது தோழி
ஏ
இல்ல
ஈஸியா தானே இருக்கு தோழி ஒரு கணக்கு ஆ அது ஏன் தெரியல தோழி நெறய அதனால தா காமஸ் சேத்துட்டீங்களா நீங்க
அக்காக்கு கொஞ்சோ மேக்ஸ் தான வருது
ஆ அப்ப கூட ஏ அப்ப கூட ஏ காமர்ஸ் எடுத்தீங்க சயின்ஸ் எத்துட வேண்டியது தானே நீங்க
சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல எப்டியா இருந்தாலும் ஈக்வேஷன்ஸ் எல்லாம் வரும் அதுக் இதுவே பரவாயில்ன்னு சொல்லிட்டு இது எத்துட்டுடேன் தோழி
நல்லா அது கனெக்ட் பண்ணிதா எடுத்துக்கறீங்க போல எல்லாம் விசாரிச்சுதா உம் அத இந்த மேக்ஸ் ஈஸியா தான இருக்கு காமர்ஸ்ல இருக்கு கிற மேக்
இது பரவாயில்ல இது கொஞ்சோ ஈசியா இருக்கு
உம் ஏ டென்த்துல நீங்க எவ்ளோ மார்க்கு மேக்ஸ்ல ஆ
டென்த்ல நா ஃபிப்டி மார்க் ஃபிப்டி தா
ஆ அவ்ளோ எடுத்துருக்கீங்களே
எனக்கு அப்ப மேக்ஸ்ஸு அது நா பாத்து
ஆ ஓ சேரி சேரி தோழி ம் ப் க்கு ஓ சேரி சேரி ஓகே ஓகே சேரி ஆ வேற என்ன தோழி இப்போ கிராமங்கள்ல வந்து ஆ படிப்பு வசதியில எப்பிடி இருக்கு தோழி
இங்க அந்தளவுக் கு இருக்கா தோழி ஒரு கிராமத்துல வந்து டென்த் வரைக்கு இருக்கு எங்க தெருவில வந்து பிஃப்த்து வெரிக்கு ஒரு ஸ் கூல் இருக்கு கொஞ்ச தூரொ ஒரு ஒரு கிலோ மீ
ஆ ஒரு கிலோமீட்டர் ஹலோ
தள்ளி இருக்கு
ஆ அங்க இருக்குங்களா இப்போ டுவேத் ஓ எ நீங்க உடனே போவீங்களா இல்ல சைக்கிள்ல போவீீங்களா
ஆமா சைக்கிள போணு பெந்த சைட்ல பெருங்கட்டூர்ல்லா போறமேருந்தா சைக்கிள் போணு தோழி
ஆ
ஆ செய்யார் அந்த மாரி போய்டாதா இது ஒ பஸ் ஸ்ல போனு தோழி
ஓ அவ ஆன பஸ் வசதிலா கரெக்ட் டா இருக்குமாங்க அடிக்கடிக்கு பஸ்
ஆ ஒரு டைம் வராம போயிடு அப்ப எல்லாருமே வண்டியில போவாங்க இல்ல ஆட்டோல போவாங்க தோழி
ரொம்ப கஷ்டம்தா இல்ல தோழி அது நம்ம இப்போ சப் ப்போஸ் எதுவுமே வரலன்னா என்ன பண்றது து நம்ப நம்ம அப்போ ஃபோன் பண்ணி சொல்ல முடியா ஏ ஒரே இ இதுவா இருக்கு ரொம்ப ஆ மே போனீங்க ஆனா கிட்டவே நீங்க போயிட்டு வந்து திங்கஸ் சைக்கில்லே
ஆமந்தோழி அதுவு கொஞ்ச தூரதா ஆஹா நாற்பத் ஆறு கிலோமீட்டர்ஸ் சைக்ள்ல போயிட்
ஓ உங்களுக் காது கால்ல்லா வலிக்காதா எப்டி வந்து படிப்பீங்க
உங்க வந்து ஃபாஸ்ட்டா போணு தோழி
ஆ உங்க கூட தோழிங்கல்லா வருவாங்களா உன்னோட. சேத் சினேகிதிங்களா
ஆ வருவாங்க தோழி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க அவுங்களா ஃபஸ்டு போயிடுவாங்க தோழி நானு இன்னொரு பொண்ணு மட்டு லேட் கிட்ட போவும்
ஓ சேரி சேரி சேரி ஆனா கூட யாரோ ஒருத்தர் வருவாங்க நீங்க அப்டி வந்துருவீங்க ஆனா போற வழிங்கள்ல்லா உங்களுக் க்கு எப்டி இருக்கும் வீடுகள் இருக்குமா இல்ல எ
ஆ வயல்லா இருக்கு வீடுல்லா இருக்கு
ஆ அப் ரொம்ப அந்தப் புல் அந்த முட் பூதர் மாரில்லா இருக்குமா நா அப்டியா அத ஆ அங்கல்லா பயமா இருக்கதா தோழி போ சொல்ல உங்களுக் க்கு
ஆ பயமாதா இருக்கு
போன ப் காலைலனா கூட பரவால்ல போயிட்டு வர ல்லா இப்ப சாய்கால வர சொல்ல கொஞ்ச இதுவதா இருக்கு இல்ல ஆமா உம் சேரி தோழி எப்டியே அதுல இப்ப முயன்று இப்ப வேனு பண்ணி ஒரு காலேஜ் சேர்ந்துட்டு இருக்கீங்க அதுவும் நல்ல கோர்ஸா ஜாயின் பண்ணிருக்கீங்க வேற எதுனா உங்களுக் த புடிக்க மா தோழி எக்ஸ்டா கரி
வேற பேஷன் டெக்னாலஜி
துணி தைப்பிங்களா நீங்க ஆஹ் டைலரிங் தெரியுமா
ம் சார்
ஆஹ ஆஹ் சேரி சேரி சேரி வேற இப்போ மேக்கப் அந்த மாரி சொல்றாங்க அந்த மாரியா ஆஹ் சேரி சேரி இப்ப அதுக் என்ன பண்ணுவீங்க இப்ப இது முடிச்சுட்டு அது எதன பண்லான்னு உங்களுக் இப்ப இருக்கா
ஆஹ பியூட்டிஷன் கோர்ஸ் படிக்க போறேன் தோழி
படிக்க போறீங்களா ஆமா தோழி இப்பெல்லா பியூட்டிஷன் வந்து நல்ல ஒரு ஒரு பிசினஸ் சத இருகாது ஒன்னா ட்ரை பண்ணுனும் தோனிங்க நல்லா முன்னேறலாம் உம் அதுக்கான எங்கன்ன ஃபேஷன் டெக்னாலஜியா ஹ் அப்டியே ஆஹ் ஆஹ் அப்டியே பண்ணுனும் தோழி கண்டிப்பா ஒரு ஆஹ் நல்ல சே மிச்சதான் தோழி அதெல்லாம்
அதெலா டுவல்த் முடிச்சதுக்கப்றம் ஒரு கோர்ஸ் இருக்கு தோலி அதுலே சேர்ந்து நான் தான் இது பண்ணிட்டேன்
ஓ அப்படிங்களா நீங்க அது இது அப்ப பாத்தீர்ங்கனா கெடச்ர்கன்னா அப்டியே பண்னுதீங்கன்னா உங்களுக்
அப்டியே இருந்துருக்கும் அப்பங் சோறு டிகிரி முடிச்சிரலானு சொல்லிட்டு அத பச் பச்சுட்டு வந்
ஆ சேர் பரவாயில்ல தோழி இப்பயும் ஒன்னு இல்ல இப்ப நடுவுல என்னா டைம் இருந்தா கூட பியூட்டிஷன் கோஸ் போய் பண்ணி பாருங்க நடுவுல டைம் இருந்தா
ஒரு பார்லர்ல கூப்ட்டாங்க வர சொல்லி
ஆ
அதுக்குதான் போலான்னு இருக்கேன் பெர்மிஷன் கேட்கணும் வீ
ஆ செரி தோழி கேட்டு பாருங்க கேட்டு அது போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்பல்லாம் பியூட்டிஷனுக்கு எவ்வளோ ஒரு இது சலுக எல்லாம் வந்துரு செரி நீங்க போய் பாத்து நீங்க சேந்துக்கங்க அதுல ம் அது இப்ப உங்களுக்கு எதனா பேஷிக் தெரியுமா இப்போ பியூட்டிஷன் நீங்க ஆர்வமா இருக்கீங்க எதனா நீங்க பண்ணுவீங்களா உங்களுக் பண்ணுவீங்களா யாருக்குனா பண்ணுவீங்களா ஆ என்ன என் என்ன மாரி நீங்க பண்ணுவீங்க மேக்கப்பு
சும்மா காலேஜ் பொறுத்தது சும்மா லைட்டா லிப்ஸ்டிக் அ என்னா ஏதாச்சும் போட்டு போவேன்
சேரி சேரி தோழி இப்ப ப்ராடக்ட்ல்லாம் பத்திலாம் நீங்க சர்ச் பண்ணி பாத்துருக்கீங்களா இப்ப இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் சொல்றாங்கள இப்ப எது பெஸ்ட்னு சொல்றீங்க இப்ப ஐ ஐ லைனர் எடுத் போனா எந்த பிராண்ட் வாங்கனா நல்லாருக் ஆ
லாக்மி
லாக்மியா அது கலையாதா அது ஐ லைனர்ரு
அது கலையாது ஹிமால் லியா ஒண்ணு இருக்குல்ல அதுவு களையாது அதுவு களையாது அது ரொம்ப நாள் கோம்
ஆ அதுவு நல்லாருக்கோ வேற போ லிப்ஸ்டிக் டுல எந்த பிராண்ட் வாங்னா நல்லா இருக்குன் சொல்றீங்க தோழி
லிப்ஸ்டிக்ல அதுவு லாக் ம் நல்லா தாருக்கும்
ம் ஆனா அ ஓ அதெல்லா நல்லாருக்கும் எல்லா பிராண்டட் இல்ல ஆனா ரேட்டு அதிகமா இருக்குன்ல தெரியாத்து
ஆமாந் தோழி
ஆ இப்போ நம்ப கொஞ் சோம் வெளிய கடைங்கள்ல வாங்கறதெல்லா அதெல்லா அப்பிடியே நிக்க மாட்டேங்கு இங்க காஜல்லாம் வச்சோனா
அதுல்லா அப்டி அப்டியே அழிஞ்சிடும் தோழி நம்ம சும்மா இப்டி வாய் தெடச்சு நா அப்டியே அழிஞ்சிடும்
அதுவு போய்டுது எதுமே நம்ப இப்போ கடைகள்ல வாங்குறது அவ்ளோ இதுவா இருக்க மாட்டிங்குது போ நம் நீங்க எங்க இருந்து வாங்குறீங்க தோழி இந்த பிராண்ட்டு எல்லா எங்கருக்குன்றீங்க யங்
ஆப் நைகா அந்த மாரி ஆப் இருக்குல்ல
ஓ அ அந்த ஆப்ல போய் நம்ம ஆடுரு போட்டு கிலான்ரிங்க
ஆ அதுக்கப்புற பியூட்டி பார்லர் வச்சிருக்கோங்க காஸ்மெட்டிக் கடெலாம் வச்சிருக் பாங்க அங்க வச்சிருப்பாங்க தோழி
ஓ சேரி சேரி ஆனா இந்த கடைங்கள்ல இந்த ஃபேன்சி அந்த மாரி கடைங்கள்லா கொஞ்ச இதுவா வச்சிருக்காங்க அதெல்லா அவ்ளோ நல்லா இல்ல பிராண்டே இல்ல ம்
சீக்கிரமா அயிஞ்சிடும் தோழி சும்மா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வேணா வாங்கலா
ஆ செரி தோழி எனக்கு ஒரு கூ ப்டறாங்க நான் என்னன்னு கேட்டு கால் பண்டு ஆமா உங்களுக்கு
ஆஹ் செரி தோழி ஆஹ் பாய் தோழி